ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒன்னு பண்ணல இனிமேதா லன்ச்
ம்
சாதமு முட்ட கொழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கே
முட்டக்கொழம்பு எப்டி சிஸ்டர் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது நா இது வரைக்கு பண்ணது இல்ல
ஓ அது நார்மலா தா சிஸ்டர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி செய்வாங்க நா வந்து நார்மலா கொஞ்சமா புளி எடுத்து புளி கொழம்புக்கு கூட்டி வப்போம்ல
சிஸ்டர் ரொம்ப நெட்வொர்க் இதா இருக்கு சிஸ்டர்
கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ஆனா பேசுறப்ப கட்டாய் கட்டாய் வருது
அது என்னன்னு தெரில இந்த ஆப்டர்நூன் ஆனா இந்த மாரி ஆயிடுது
அப்டிங்களா அங்க நெட்வொர்க் இஷ்யூவா ஏதோ இருக்கு போல ஆ ஆ நா பேசுறது தெளிவா கேக்குதா
ஆ உங்களோடது லைட்டா பிரேக் ஆச்சி
ஆ ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
அப்பறோ அந்த புளி கரச்சிட்டு அதுலயே மொளகாத்தூள் வீட்டு மொளகாத்தூள் இருக்குல்ல அது போட்டுட்டு தக்காளி பிழிஞ்சி விட்டு உப்பு போட்டு நம்ம கரச்சி வச்சிருவோமா இதுல வந்து நம்ம எப்பொழுது போல கடாயில எண்ணெ ஊத்தி வெந்தயமு வெங்காயமு தாளிச்சிட்டு அத கொழம்பு கூட்டி போட்டு கொதிக்க வச்சிருவோ கொதிக்க வச்சி ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லு போகும்ல பச்ச ஸ்மெல் அது போன ஒன்ன நல்லா ஓரளவுக்கு ஹை பிளேம்ல வச்சு நீங்க முட்டய பிரேக் பண்ணி ஒடச்சி ஒடச்சி ஊத்துனோன்னா அது ஒன்னா ஊத் த ஊத்த அது வெந்து மேல வரு அப்டியே ஒடச்சி ஒடச்சி ஊத்தி அப்டியே அத அப்டியே கொஞ்சோ வேக விட்டு ஆஃப் பண்ணிடுவே
அப்டியே ம் அது வந்து தனியா ஆம்லேட் மாரி இருக்குமா இல்ல ஒடச்சி ஊத்துணு ஒன்ன அப்டியே தனி தனி தனியா போயி்டுமா
அதா அது நீங்க வந்து சில எப்டி சொல்றது சிம்ல வச்சி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு முட்ட நம்ம ஒடச்சி ஊத்தும் போது அத வேகுறதுக்கு லேட் ஆகு அதனால கொஞ்சோ ஹை பிளேம்ல வச்சிட்டு நம்ம ஒடச்சி ஊத்திட்டு ஊத் துனதுமே உங்களுக்கு அந்த வெள்ளயா வந்து அந்த தண்ணியா இருக்குற லேயர் வந்து அப்டியே கொஞ்சோ திக்னஸ் ஆகுற மாரி காட்டு
ஆ ஓகேங்க
விட்டோம்ன்னா அது கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே கரண்டிய வச்சி தள்ளிக்கிலா தள்ளிட்டு அடுத்து ரபுல் பண்ணி ஊத்தலா அப்டில்லன்னா நீங்க கரண்டி போட்டீங்கன்னா கலந்துவிட்ருவாங்க சில பேரு நீங்க அப்டியே பண்ணாம அப்டியே உடச்சு உடச்சு மட்டு ஊத்திட்டு லாஸ்ட்ல அப்டியே கரண்டி சைட்ல கரண்டி வச்சு மூடிட்டு கொஞ்சோ வேக விட்டுட்டதுக்கப் அப்புறோ நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் ஆகாது அது கலக்காது குழம்பாம இருக்கு அப்டியே அட மாரி இருக்கு
நா ஒரு நாள் பண்ணி பாக்குறே கண்டிப்பா நா இன்ன வரைக்கு பண்ணதுல்ல முட் முட்ட பொடி மாசு இந்த மாதிரி தா பண்ணுவே ஆம்லேட்டு இது தா போடுவே நறைய இந்த வச்சதில்ல
கொழம்பு வச்சதுல்ல ஆஹ் ஆஹ்
கொழம்பு வச்சோ ஆனா இங்க எங்க நாத் எத்தனால்லா பண்றது பாத்தீங்கன்னா நம்ம குருமா செய்வோம்ல பொறிச்ச கொழம்பு ஆஹ் அந்த மாரி செஞ்சு அதுல உடச்சு ஊத்துவாங்க
அது எப்டி சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா
அதா வெங்காயோ தக்காளி போட்டு வதக்கிட்டு தேங்காவ தனியா அரச்சு வச்சுக்குவாங்க தேங் ங்கா சோம்பு ஏலக்கா அதெல்லா போட்டு அரச்சு வச்சுக்குவாங்க அரச்சு வச்சுட் தாளிச்சு வுடுவோம்ல பச்ச வாசன போக வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா கருவேப்புள்ள கொத்தமல்லி இதெல்லா போட்டு தாளிப்பாங்க தாளிச்சிட்டு புளி கொஞ்சோண்டு அதா நெறய புளி கொழம்பு ஊத்துற மாரி இல்லாம லைட்டா கறி கொழம்புக்கு ஊத்துவோம்ல
ஆஹ்
அந்த மாதிரி கொஞ்சமா கரச்சி அந்த தண்ணிய ஊத்தி எக்ஸ்ட்ரா தண்ணி க ஊத்துவாங்க கொதிச்சி வரப் இப்ப கரெக்டா அந்த பபுள்ஸ் வரும்ல அப்போ மொளகா தூளு மல்லித்தூளு மஞ்சள்த்தூளு உப்பு அந்த கரம் மசாலா தூளு அப்டி இல்லனா அந்த கறி கொழம்பு தூள் இருக்கும்ல மட்டன் சிக்கன் அதுல எதா ஒண்ணு போடுவாங்க கொஞ்சோ கொதிச்சி வரப் ப்ப அந்த அரச்சி வச்ச விழுத போடுவாங்க தேங்கா சோம்பெல்லா அரச்சோம்ல
ஆஹ்
அத போடுவாங்க அது போட்டு கொஞ்சோ கொதிச்சு அந்த எண்ண திரிஞ்சி வரப்ப அந்த முட் ட்டய ஒடச்சு ஊத்துவாங்க
ஓகே ஓகே
இ இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்ட ஒடச்சி ஊத்துற நேரத்துல ஒடையாம இருக்றது பக் பக்கத்துல வந்து இதுல போட்ருவாங்க தோசகல்லுல மாதிரி சின்னதா ஆஹ் ஆ அது போட்டு எடுத்து அது அப்டியே கொழம்புல வச்சுர்றது அது முழுசு முழுசா ஆம்ப்லேட் மாரி இருக்கும்ல உங்களுக்கு வட் ட வட்டமா அந்த மா அந்த மாதிரி செய்வாங்க இங்க
ஓகே ஓகே நானான் தெரில்
பட்டதுல்ல அது
நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
அப்புறோ இன்னொன்னு பண்ணுவே முட்ட தொக்குலே முட்ட நம்ம தக்காளி தொக்கு பண்றோம்ல
ஆமா
அதே மாரி சின்ன சின்ன சின்ன சின்னாதா வெங்காயத்தயு தக்காளியயு வெட்டிட்டு வெங்காயோ வதக்கிட்டு எண்ணெயில வதக்கிட்டு எப்டின்னா கடுகுல்லா நா போடல டேரக்ட்டாவே வெங்காயோ வதக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து தக்காளியு வதக்கிட்டு இந்த சோம்பு தூள்ல அது கொஞ்சோ நுனுக்கி வச்சிருப்பே வீட்ல எப்பொழுதுமே இருக்குமா அது கொஞ்சோ போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்றோ மஞ்சத்தூள் தாளி தனி மொளகத் தூள் நம்ம வீட்டு மொளகாத்தூள் ஏதோ ஒண்ணு ஆனா நா தனி மொளகாத்தூள் தா இதுக்கு யூஸ் பண்ணுவ அப்பதா கொஞ்சோ ஒரப்பாக்கு
கலரு காட்டமு குடுக்கு கரெக்ட் ட்டாது தனியா போட்டா ம் ம் ம்
அப்றோ உப்பு போட்டு நல்லா ஓரளவுக் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வேவ விட்டோம்னா ஒரு திக்னெஸ் வரும்ல எண்ண பிரிஞ்சு வரும்ல
ஆம்மாமா
அந்த டைம்ல என்னா பண்ணுவே இந்த முட்டைய வந்து அவிச்சு போடலா நா இதுல என்னா பண்ணுவன்னா மிட்டய அப்டியே பிரேக் பண்ணி ஒடச் சி அப்டியே ஊத்திடுவே அப்டி எப்டின்னா அங்க அங்க இங்க ஒரு முட்ட அங்க ஒரு முட்ட அப்டி மூணு பக்கமா ஊத் திட்டு அ அது கொஞ்சோ நேரோ வே மூடி போட்டு வேக வச்சோம்னா அது கீழ் சைடு வந்து அடியா ஆ அட மாரி ஆயிடுமா மேல மட்டு வேகாத மாரி இருக்கு முக்கா வேக்காட்ல இருக்கு அப்ப என்ன பண்ணுனா திருப்பி அந்த தோசக்கல்ல வச்சி அந்த தொக்கோட சேத்து பெரட்டி விட்டோனு வச்சுக்கோங்கள அது கீழ் பக்கோ வந்துரு அத நீங்க சாப்ட்டா நல்லாருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு
டிஃப்ரெண்டாருக்கு நா ஒரு நாள் செஞ்சு பாக்குறே கண்டிப்பா சிஸ்டர்
செஞ்சி பாருங்க நா இத ரீசன்ட்டா யூடியூப்ல பாத்த பாத்து பண்ண பட் சோதப்பிடுன்னு நெனச்சு ஏனா நா கொஞ்சோ எதாவுது ம் கலந்து விட்டோணோ நல்லா இருக்காதோ ஒரு மாரி ஸ்மெல் அடிக்குமோன்னு நெனைச்ச பட் நல்லா இருக்குங்க ஓயிட் ரைஸ்கு வச்சு சாப்படுறதுக்கு இன்னொன்னு சாப்பிட நல்லா இருக்கு ஆ என்னைக்காது ரொம்ப முடியில
டக்குன்னு செய்யற மாரின்னா ஆ ஆனா அதுதான சிஸ்டர் வேல கொல்லு கரெக்ட்டா சிம்பிளா செய்யணுனு நெனைக்கிறது தா நம்மளுக்கு கொஞ்சோ வேல கொள்ளு எப்பொழுதுமே சொல்றே எல்லாத்திலியுமே கொஞ்சோ டேஸ்ட் குடுக்குணு ஆமா
ஆமா கரெக்ட் தா
டேஸ்ட்டு குடுக்கு அது இல்லாம நம்ம கொழம்பு வைக்கிற டைமுக்கு அது இழுத்துட்டு வந்துரு இப்ப சாம்பாரோ புளி கொழம்போ வைக்கிறோம்னா அந்த டைமுக்கு நம்மளுக்கு அந்த இது வந்துரு வதக்கி அந்த இது கொண்டு வர மாரி கொண்டு வந்துருவோ
அதுவு கரெக்ட் தா
இது ரொம்ப நா இது பண்ணியிருக்கே எனக்கு இன்னக்கி தலைவலி சிம்பிளா தக்காளி சாதோ செஞ்சுடுவோ அப்டின்னு நெனைச்சி குக்கர்ல தான வைக்க போறோ போனா அதுக்கு தா எனக் கு வேல கொள்ளு இஞ்சி பூண்டு அரைச்சி தே இது வெங்காயோ தக்காளி நறுக்கி அது வெங்காயோ வதங்கு எங்க வீட்டுக்கார்ர பொருத்த வரைக்கு வெங்காயோ வந்து கோல்டன் பௌன் வந்ததுக்கு அப்றோ தா தக்காளி போடணு அப்பதா டேஸ்ட் குடுக்குனு சொ சொல்லி அவங்க
ஆ ஆமா ஆமா
அதுவே நம்மளுக்கு ஒரு மநேரம் இழுத்துடும் அது குக்கர் மூடிய போட்டு விசில் போடுறதுக்கே ஒரு மநேரம் ஆய்டும் ஆ அது அந்த நேரம் பாத்தீங்கன்னா தே இது இருக்காது தயிர் தயிர் வாங்க ஒரு தடவ ஓடணும்
அஹ
எல்லா ஒன்னு சேர்ந்துக்கும் அதுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா வெங்காய பச்சடி இல்லன்னா ஏதாவது உருளக்கிழங்கு செய்யணும் இல்லன்னா இந்தந்த சேப்பங்கிழங்குன்னு ஒண்ணு செய்வ
ஆ
அந்த கொல கொல இருக்கும் ஆமா அது நா உண்மையாவே நிறைய தடவ ரொம்ப பபீல் பண்ணிருக்கே இது நம்ம சமைச்சிட்டே போயிருந்திருக்கலா அப்படின்ட்டு
கரெக்ட் தா சேப்பங்கிழங்கு எப்படி செய்வீங்க
சேப்பங்கிழங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வச்சருவே எவ்வளோ கிழங்கு வேணமோ அத வேக வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துடுவே கொல கொலன்ன இருக்குமா உள்ளது அது அத வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்குவ ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சின்னதும் இல்லாம ரவுண்ட் ரவுண்டு ரவுண்ட்டா எடுத்துக்ட்டு ஆ ஹலோ ஆ எடுத்துக்கிட்டு
ஆ
கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கணு எடுத்துட்டு மிளகா தூளு மஞ்ச தூள் நா வந்து அதுல மீன் வறுவல் தூள் போடுவே மீன் வறுவல் க்கு பொடி இருக்கும்ல
ஆமா
அத போடுவ அது போட்டுட்டு கருவேப்பள்ளையு சேர்த்து தண்ணி ஊ த்தீ பரட்ட மாட்ட என்ன இருக்குல்ல எண்ண ஊத்தி பரட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவே வச்சதுக்குப்பறம் கடாய்ல கொஞ்ச அதிகமா எண்ண ஊத்தணும் தாளிக்கிறப்பையே இது தண்ணி ஊத் எல்லாம் வேக வைக்க மாட்டே அந்த எண்ணெய்லயே பரட்டி பரட்டி பரட்டி எடுத்தீங்கன்னா நம்ம இந்த சாப்பிடுவோம் தெரியுமா அது என்னமோ சொல்லுவோமே கட்லெட்டு் கட்லெட்
ஆமா
அந்த கட்லெட் டேஸ்ட் கொஞ்ச உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா மொறு மொறு மொறு இருக்கும் அத கடிச்ச சிகன உள்ள சாஃப்ட்டா இருக்கும்
ஓ ஓகே ஓகே நீங்க சொல்லும் போதோ இருக்கு
அது ஒரு தடவ செஞ்சு பாருங்க உண்மையாவே எங்க வீட்டுக்காரவங்கலா சாப்பிடவே மாட்டாங்க அது செஞ்சதுக்கப்புறம் அது சாப்பிடுவாங்க
டிரை பண்ணி பாக்குற ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுற எனா எனக் கே ஆசையா இருக்கு எனக்கு அது கொல கொழன்னு இருக்குன்னே நா வாங்க மாட்டே
அப்படியா நா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதோட டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்கள ரொம்ப அழக எனக்கு அப்படிய சாப்டா இருக்கும் உள்ள இருக்கற வந்து இதா இருக்கு
ஆ ஆ
அதா கட்லெட் சாஃப்ட் ஃபீலிங் வரும் கண்டிப்பா மேல இருக்கிறது வந்து மமொறு மொருணு இருக்கும் உள்ள சாஃப்ட் டா இருக்கும் ஆ அந்த கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ஒரு தடவ செ ட்ரை பண்ணி பாருங்க கொழந்தைங்களுக்கு குடுங்க எம் பாப்பாலா அத மீன் வருவல்ன்னு சொல்லி சாப்புடுவா
ஆஹா ஏமாத்தி குடுத்துட்டீங்க
ஆமா அம்மா மீன் வறுவல் இருக்கா தீந்து போச்சா அப்டின்வா
ப
அவ் ஆமா கண்டிப்பா செய்ங்க ஒரு தடவ செஞ்சு பாருங்க
ம் சரிங்க சிஸ்ட நா கர்ணக்கிழங் வறோத்
சார் ஸு சொல்லுங்க சொல்லுங்க கருணக்கிழங்கு அது எனக்கு தெரியா சிஸ்டர்
அதேதா இதே ப்ராசஸ் தா
அதுவு ஆனா அதுலுவ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க எங்க அண்ணி அத அரிக் க்கீடுதுல நாக்கு
ஆ ஆ ஆ ஆஆ
அ அதுக்கு என்னமோ போட்டு அ ஃப்ரீசர்ல வுப்பாங்க ஒரு கா மண் நேரோ
ஓகே ஓகே நா ஃபஸ்ட்டே வேக வச்சிடுவு
ம்
நாங்க ஃபஸ்ட்டுவ் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருவோ வேக வத்தி அத் அப்டேமு காரே கட இருக்கும் போது ஓரளவ் உய்ந்துருல்ல அப்ப வந்து எடு கி நீங்கிஸ் சொன்னா அதே பொடி எல்லாம் போட்டு அப்படே வறுத்து மொறு மொறு சாப்புறுது
அது அதா எங் அம்மா சூப்பரா செய்வாங்க அது காராக் கருனே அதுக்கப்பறோ எனக் அந்த டேஸ்ட்டு வேற யார் கைலியு கடைக்கல அதனால் நா செய்யவே மாட்ட
சர்தா அது கேட்டு வையுங்க அம்மாட்ட நீங்க நாளைக்கு சொல்லுங் எனக்கு
எங்கங்க கேக்றது அவ்ங்க சாமி கிட்டல்லா போய்ட்டாங்க
அவோ அச்சச்சோ சய் செர் செர் தேரிக்கா
சேரி சிஸ்ட ஆ நாவ் கால் பண்ற திருப்பியு
ஓகே சிஸ்ட அம்
ஓகெஸ் பாய்
பாய்